தொல்லுங்கப்பா
உம் சொல்லுங்க மேம்
அதுதான் சரி ஃபஸ்ட்டு ஒன்னுமே இல்லப்பா நார்மலா ஃபீவது சளின்னு தான் கூப்ட்டு போனோம் அஹ ஹான் இல்ல சளி சரியா போச்சு ஃபீவரும் கண்ட்ரோலா இருந்துது சேர் வீட்டு கூட்டு போய்லாம் அப்படின்னு சொன்னாங்க அன்னக் ஈவினிங் டிஸ்சார்ஜ்ன்னு சொல்லி
உம்ம்
அன்னைக்கு மதியம் போல இரும்புல் வந்துட்டே இருந்துச்சு
உம்
போய் இரும்மல் வந்துட்டே இருந்துச்சு சரி என்னன்னு போய் டாக்டர் கிட்ட கேட்டா நெபளேசர் வச்சாங்க மூணு இன்ஜெக்க்ஷன் போட்டாங்க அட்மிஷன் போட்டா கைல அந்த ஊசி போட்டே விட்டுருவாங்க பாருங்க
ஆமா
போட்டு விட்டுட்டாங்க அந்த மாதிரி போட்டு விட்டு அ துல மூணு இன்ஜெக்ஷன் போட்டாங்க சிரப் ஒரு டானிக் மாதிரி ஒண்ணு குடுத்தாங்க
ஆஹ்
எது குடுத்து நிக்கவேல்ல கடைசியா ஒரு டானிக் குடுத்தாங்க பட் நான் அது குடுத்ததுக் அப் அப்புற குடிச்சிட்டு இரும்புனா நெறைய வாந்தி வர மாதிரி பண்ணாம் பாருங்க அது வந்து வெளிய வரல உள்ள போய் நுரையீரல்ல சிக்கிருந்துச்சு
உம்
துதா என்ன பாத்து கை நீ ட்டி அழுதுட்டே இருக்கா அப்படியே விட்டுட்டா அந்த மானிட்டர் எல்லா ஃபுல்லா அப்படியே கோடு லைன்லா வந்துருச்சு அவ்ளதா அவுங்க அப்பா அழுவராரு கத்துறாரு ஐயோ எங் கொழந்த எங் கொழந்த அப்படின்ட்டு ஐ சி யு ல உள்ள வச்சு எங்க பேச்சு மூச்சு வர வச்சு அப்பறமா அங்க இன்னொரு அடுக்கம்பறை இருக்கு அனுப்ச்சாங்க அங்கதா ஐ உள்ள ஒரு மாசங் கிட்ட ஐ சி யு ல வச்சுட்டு இருந்தாங்க மூக்குல வாயு எல்லா பழுப்பு விட்டு பாக்க முடியல எனக்கு ஏ என்ன தவிர உள்ள யாருமே அலவ்டு இல்லன்னு சொல்லிட்டாங்கப்பா த அம்மாவத்த ஆஹ் அந்த மாதிரி ஒரு நெலைமைக்கு போயிடுச்சு கண எதிர்க்க மூக்குல ஒன்னு உடறாங்க வாயில உடறாங்க
ஐயோ எவ்ள கஷ்டமா இருக்கு
ஐயோ பாக்கறதுக்கு முருகா முருகான்ன்றத உடவே இல்ல நானு வேண்டாத கடவுளே இல்லையே கொழந்தை எனக்கு உயிர் பிச்சை குடுங்க நா மடிப்பிச்சை கூட எடுக்கறே அப்படின்ட்டு வேண்டதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் இவ சரியாயி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்ததுக்கு அப்புறமா நா எங்கெங்க வேண்டிக்கிட்டனொ போயிட்டு வேண்டுதல்ல நெறவேத்திட்டு வந்தே ஹயோ ஹப்பா இன்னு அஞ்சு வயசு வரைக்கு இவன உஷாரா வச்சுக்கணு
ஆமா ஆம்பள பசங்கனாலே அஞ்சு வயசு வரைக்கு ஒடம்பு சரியில்லாமா ஆயி ட்டே இருக்கு எம் பையனுக்கூட அப்படிதா இருந்துச்சு ரொம்ப வர முடியாது சாமி கிட்ட வேண்டுவே கடவுளே இது இந்த கொழந்தை படற கஷ்டத்த என்னால பாக்க முடியல உங் கொழந்தையா இருந்தா நீங்க எடுத்துக்கங்க எங் கொழந்தையா இருந்தா எங்கிட்ட கொடுங்க அந்த கொழந்தை பட்ற கஷ்டத்த என்னால பாக்கவே முடியல
அதா அப்டிருக்குப்பா இல்ல நம்பளுக்கு எதனா ஒண்ணுன்னா கூட ம் ம் நம்போ அட்ஜஸ் பண்ணி நட போடா இதானே அப்டின்னு போய்டறோ இதுங்களுக்கு வாய் தெறந்து சொல்ல தெரியாம இதுங்க படுற கஷ்டத்த பாத்துட்டு நம்மளால இருக்கவே முடிலடாப்பான்ற மாதிரி இருக்குது நம்மொ கஷ்டப்பட்டு பெத்து எடுக்கறது ஒரு வலினா வளர்க்குறதுக்குள்ள போது போதுன்ஆயிடுது
நாம அப்பள இருந்து
உம் போன வாரத்துல அப்படிதா நைட்டு எப்பயுமே த்ரீ டைம்ஸ் எழுவா பசிக்கு
ஆமா ஆனா அஞ்சுவயசு வரைக்குந்தா கொஞ்சு கஷ்டமா இருக்கு அதுக்கப்பறோ வந்து அவங்களே இதுவாய்ருவாங்க
ஆமா ப்பா ஃபீவரா இருக்கு சரி அவங்க அப்பாவே ஏன் என்னை எழுப்பி கொழந்தை இன்னு என்ன யானையிலயே தூங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நா எங் அவங்க அப்பா எழுப்பி கொஞ்சு பால்லா குடுத்துட்டு போடு அப்படின்னாரு உ பக்கத்துல எடுத்து போட்டு சேரி நானு அதே மாதிரி எடுத்த அனல்லா கொதிக்குது ஒடம்பு
உம்
சரி அதுக்கப்புறோ என்னாச்சு சிரப்பெல்லா ஊத்தி ரெண்டு நாள் ஃபீவரே போல எப்பியூ ரெகுலரா செக்கப் ஒரு எடத்துக்கு கூட்டு போனா ஆ அந்த ஒரு மூணு நாளைக்கு ஃபீவர் அப்படிதா இருக்கு பயப்படாதீங்க ஒன்னு இல்ல மூணு நாளிக்கு மேல ஃபீவர் இருந்துச்சு மூச்சு நெறைய வாங்கற மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டுவாங்க அப்படின்னுட்டாங்க அதே மாறி டூ டேஸ்ல சேரியா போச்சு நேத்தி சாய்ங்காலோ அப்படிதா இருந்துச்சு லைட்டா சூடா இருந்துச்சு ஒடம்பு சரின்னிட்டு சிரப் ஊத்திட்ட உடனே சிரப்பு ஊத்தீட்டு அதுக்கப்ப அப்புறோ நேத்து நைட்டு எழவே இல்லப்பா பயோ எடுத்துக்குச்சு ஐய்யயோ திரும்பவு ஜொர போட்டு வந்துடுச்சோ அப்படி நீட்டு ஆ நாலு மணி நானே திடீர்னு எந்திரிச்சு பாத்தா கொழந்தே யானையிலயே தூக்கிட்டு இருக்கா
உம் ஏன் நீங்க பக்கத்துல கழட்டிக்க வேண்டியதுன்னா ஏன் யானையில போட்டு எப்பிடிங்க நைட்ல
இல்லப்பா நானு தூங்குறதுக்கு எப்படியோ பதினொன்னு ஆயிடுது இவன் எட்டுக்கெல்லா தூங்கிடுவா சரி யார்ல போடு காட்டனா தூங்கிறது அதுக்கப்புறம் நான் இப்போ போய் படுக்கணும்னா அப்ப பக்கத்துல எழு பக்கத்துல போட்டுக்கிறது இல்லைன்னா அவன் எழுறப்போ பக்கத்துல எழுப்பி போட்டுக்கிறது
உம்
அந்த மாதிரி பண்ணுவன்னா செரி இன்னைக்கு திரும்ப நாலு மணியாச்சே என்னடா ஏழவேலயே ஒருவேளை குழந்தைக்கு ஜொரம் அடிக்குதோ அப்படின்ட்டு தொட்டு தொட்டு பாக்குறேன்
உம்
நல்ல வேல ஃபீவர் இல்ல அப்படின்ட்டு கம்மன்னு ஆகிட்டேன். திரும்ப பால் கொடுத்துட்டு என் பக்கத்துல போட்டுக்கிட்டு அஞ்சு மணி வரைக்கும் உடம்பு ஃபுல்லா தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு பார்க்குறேன்ப்பா அந்த பயம் ஒரு பயம் இருக்கும்
ஆமா ஏற்கனவே ஒருவாட்டி அந்த பயம் வண்டாலே நம்மள விட்டு போகவே போகாது. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சின்ன இதுனா கூட ரொம் ரொம்ப நம்மளுக்கு பய வந் அச்ச்சோ மறுபடியு திருமோ அதே மாத் த்ரி ஆய்யிடுமோ நம்ப்ளுக்கு
ஆ ஆமாப்பா இந்த அஞ்சு வயசு எப்படா வரு ஒ அப்டி இருக்கு
ஆமா அந்த ஆம்பள பசங்கனாலே அத் ஒடம் சரியில்லாம ஆயிட்டே இருக்கோங்க எ பையனுக் கூட அப்படிதா இருந்துச்சு ஆனா அஞ்சு வய்சுக்கு மேல இப்போ பரவால்ல இப்ப எதுனாலுமே எ பையன் தாங்கிடுவா எய் என்ன பிரச்சனையுமே கடையாது அவன்கிட்ட எனக்கு ரெண்டு பொண்ணு பாப்பா இருக்கு அவுங்க இதுதா ப்ரெச்சனையா அவுங்க ஒடம் சரியில்லன்னா தாங்கவே மாட்டாங்க இவ கொழந்தையில வந்து தாங்க இருக்கவே மாட்டா ஆனா இப்போ வந்து அஞ்சு வயசுக்கு அப்புறோ நல்லா தாங்குறா எந்த ப்ரச்சனியுமே இல்ல உ ம் தைரிய்மா இருப்பே நானு இப்பலா எதாச்சு ஒன்னுனாக்கா பரவால்ல இந்த கொழந்த தாங்கு அப் அப்டின்ட்டு நம்மள அந்த அளவுகெல்லா தொல்லையே கொடுக்க மாட்டா எவ்ளோக்கு எவ்ளோ ஹாஸ்பிட்டல் கூட் இப்போ நம்ப சின்ன வயசு இந்த சின்ன வயசுல ஹாஸ்பிட்டலே கட் தா கடப்போ அந்த அளவுக்கு ஒடம்பு சரியில்லாத ஆயிட் ஏ ஒரு வார் ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல் போவாத இருக்க மாட்டோ அவ்ளோ பர்த்டே கூட நம்ப பாஸ் போயிட்டு வந்துதான் நாங்க பத்டேவே கொண்டா நா உனுக்கு அது மாதிரி ஒடம்பு சரியிலாத ஆயி தே இருக்கு இப்ப பரவாயில்ல கொஞ்சம் ஆனா இப்ப பொம்பள பசங்க தான் ரொம்ப தொல்ல ஓ ஏதாச்சும் ஒண்ணுனா கூட தாங்க வே மட் டங்கறாங்க ரொம்ப நா நா கூடவே அ படுத் கத்துக்கிட்டே இருக்கணும் ஆஹ் எங்கேயும் எழுந்து போ கூடாத அப்படி நீமா அப்படியெல்லாம் இல்ல இப்போ ஒடம்பே சரியில்னா கூட பீவர்னா கூட படுறனா கூட படுக்க மாட்டா எழுந்து வெளியே உடனே விளாட ஓடிரு அந்த பசங்களுக்கு வந்து வெளாட வெளாட விளாட ஹா சரியாயிடுது அது அதனால நம்ம நல்லா வெளாட விடணும் கொழந்தைங்கள விளாட விட்டாதான் அவங்களுக் வந்து ஃபீவர் எதுவுமே வராது அத தாங்குற சக்தி எல்லாமே இருக்கும்
அதா அதா ஒரு மாசம் வீட்டுல இருந்தா ஒரு மாசம் ஹாஸ்பிட்டலு
உம்
அந்த மாதிரி தான்ப்ப போயிட்டு இருக்கு இப்போ நாளைக்கும் திரும்ப செக்கப் போணும் அவனுக்கு ரத்தம் கம்மியா இருக்கு அ வெயிட்டே இல்லாம இருக்கான் கொழந்த அப்படின்னிட்டு அமா அந்த மாசம் செக்கப் வர சொல்லிருக்காங்க ஃபுட் அ இது ஃபுட்டு சார்ட் குடுத்திருந்தாங்க அது அது ரெகுலராக யூஸ் பண்றோமா வெயிட் ஏறி இருக்கிறானா இல்லையா அப்படின்னுட்டு பாக்குறாங்களாம் இப்ப மாசம் மாசம் வந்து செக்கப் போயிட்டு இருக்கேன் ரெண்டு மாசமா
உம் ஆனா நடக்க ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா வெயிட் வந்து கம்மி ஆய் ப பசங்களுக் கு ஏன்னா நல்லா ஓடி ஓடி விளயாடுறாங்கல ரொம்ப கம்மியாயிடும் அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கும் பசங்களுக்கு எப்பவுமே வ ஆமா எந்த கொழந்தையா இருந்தாலும் மே அவங்களுக்கு வெயிட் கம்மியாயிடும் நடக்க ஆரம்பிச்சாலே ஆட்டம் அதிகமாயிடும் துல்ல அங்களுக்கு அப்ப வந்து க நடக் க்குறது வந் இது சாப்பிடடுறது வந்து கம்மியாட் டு பசங்க விளாடிட்டே தான் வாங்க அம் நல்லா விளையாட விடணும் அப்பதான் அவங்களுக்கு எந்த நோயுமே வ ராது நல்லா இருப்பாங்க ஆம்பள பசங்கெல்லாம் ஒரு இன்னும் ஒரு மூணு வருஷம் அதுக்கப்பறம் அவனுமே சரியாயிடுவான் ஸ்கூலுகெல்லாம் போக ஆரம்பிச்சனா நல்லா ஆயிடுவான் சின்ன வயசுல வரைக்கும் தான் நம்மளுக்கு தொல்லையா இருக்கும் ஆம்பள பசங்கனா அப்புறம் வளர வளர நம்மளுக்கு நல்ல தைரியத்த கொடுத்துருவானுங்க எல்லாத்துயுமே கத் அந்த ஒரு ஆம்பள புள்ள இருந்தா நம்ம பத்து புள்ளைய வளர்த்தர்லாம் அது மாதிரி எல்லாமே நம்ம கத்துப்போம் அந்த ஒரு ஆம்பளை புள்ளைய வெச்சு அந்த அளவுக்கு பால் கொடுக்கறதா இருந்தா கூட ஆமா பால் கொடுக்கறதா இருந்த கூட அத சாப்பிட கூடாது இத சாப்பிடக்கூடாது பாத்து பாத்து சாப்புனும் பொண்ணுங்களுக்கு வந்து அப்படியெல்லாம் இல்ல எல்லாமே சாப்பிடுவோம் எதுவுமே ஆகாது ஆனா பையனங்களுக்கு ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க அது உ ஆனா உண்ம தான் என்னட பையன் விஷயத்திலயே பொண்ணு விஷயத்திலயே நான் நெறய அனுபவிச்சிருக்கேன் இப்போ என்னோட பொண்ணுக்கு எதுமே வந்த இதுவே கெடயாது எது வேணாலும் சாப்பிடுவேன் நல்லா இருப்பேன் எதுமே ஆகாது ஆனா பையனுக்கு வந்து வைத் துல இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் நல்லா இருந்துச்சு அவன் பொறந்தான் ஹஸ்பிட்டல் ஹாஸ் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ன்ட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டேன் நானு அது மாதிரி அதுக்கப்பறம் இப்ப கொஞ்சம் அவன் பெரிய பையனா ஆனாப்பிறகுதான் கொஞ்ச கொஞ்சம் நல்லா இருக்கு நிம்மதியா இருக்கு கொஞ்சம் இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்ல அவனால இப்பயா அவனுக்கு ஏழு வயசு
பரவாயில்ல எனக்கு எப்படா அந்த அஞ்சு வயசு வரு இவனுக்கு அப்படின்னு இருக்கு
வளர்ந்துட்டாங்கன்னாக்கா அந்த கொழந்தை பருவத்துக்கு எப்போ போவாங்க அப்படின்ட்டு ஆசையா இருக்குது இப்ப எல்லாரும் பெரிய பசங்கள ஆயிட்டாங்களா பாப்பா வந்து செவன்த் படிக்கிறா பனென்டு வயசு ஆயிடுச்சு அவளுக்கு இவனுக்கு வந்து ஏழு வயசு மூணாவது பாப்பாக்கு வந்து து நாளைக்கிதா பிர்த்டே அவளுக் து நாலு வயிஸ் ஆகுது அப்டியே திரும்பவு அந்த கொழந்தையாவே இரு துக் கூடாத இவ்ளோ அ ட்டகாசம் பண்ணுதுங்ளே முடியீலியே நம்ளால அப்டின்ருக்கு நல்லா கூட கூட பேசுதுங்கா ம் பண்றாங்க
க்ம்க் அது கூட எல்லா மே அந்த ச்ச இப்போ ஆம்பள பசங்கள பொறுத்த வெரிக்கோ ஸ்கூல்லு பால்வடி இன்னு போக ஆரம்மிக்கிறதுல இந்து அவுங்க லைஃப் லாங் ஃபுல்லா ஓடிட்டே இருக்காங்க
ஆமா
பிடே போயிடுது ஆனா நம்புளுக்கு ஒரு அது வந்து எப்டி சொல்றதுனா இந்த ஆ ஆப்ஷன் மாதிரி வேலைக்கு போனாலு செரி போலினாலு செரி நம்ப இஷ்டோ அப்டின்ற மாத்ரி இருக்லா ஆனா ரொம்ப கஷ்டோ ஆம்பள பசங்க லைஃப்லா
ஆமா அவுனுங்க ஓடிக்கி ட்டே இருக்குணு
எல்லா ஆனா ஒ ஆ எல்லா என்னா கேக்குறாங்க உனக்கு என்னாப்பா நீ ஆம்புல புள்ளைய பெத்துட் இருக்கா
வெச்சின் பட்றவுங்குளுக்கு தானே தெரியு பா எவ்ளோ ஒரு பொருள் வாங்னாலு பல்க்கா வாங்வானுங்க அவ்ளோ காசு வெக்கணு அவுனுங்குளுக்கு
அப்டின்னு ஈஸியா சொல்லிட்டு ஆ சேரிப்பா போயிட்டா வாங்க ம்